தோழி நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நானா சும்மாதா படுத்துட்டு இருக்கே இப்பதா கொஞ்சோ ஃப்ரீ ஆகுனே அடுப்புல டீ வச்சுட்டு வந்து
ஒக்காந்துருக்கே அது எப்பவுமே பண்றதுதானுங்க நானுமே சுடு தண்ணி வச்ச அந்த மாரி எதனா வச்சா அப்டின்னா மறந்து விட்டுருவேங்க கொதிக்க கொதிக்க அதுக்கப்பறந்தா எடுத்து ஆப் பண்ணிட்டு அதையு க எப்டி சொல்ற ஆறத்துக்ககே அர மண்நேரம் ஆயிடுங்க அந்த மாரிதா சேட்ட பண்ணுவ நானுமே
ஐயோ எரிஞ்சு இங்க பக்கத்து வீட்டுல எல்லா என்ன ஸ்மெல் வருதே அப்டின்னு கேக்குறாங்க
அச்சச்சோ
மறந்துட்டு ஊ அப்டியே அது தீ புடிச்சிக்கிச்சு கீழ அடிபுடிச்சிக்கிச்சு
கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு மாரி ஸ்மெல் நெடியாதா இருக்கு
ஆமா அதுவு என்னோட வீடு பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சோ உள்ள இருக்கு வென்டிலேஷன் கூட இல்ல ஜன்னல் எல்லா இல்ல அது என்ன ஆகுது அப்டியே உள்ளயே சுத்தி சுத்தி வருது அந்த ஸ்மெல்லு
கண்டிப்பா அது ஒரு மாரிதா இருக்கு கொஞ்சோ வந்து லைட்டு அதெல்லா கொஞ்சோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோ அப்டியே கொஞ்சோ உக்காருங்க கொஞ்சோ வந்து காத்தோட்டமா வந்துச்சுனா கூட கொஞ்சோ நல்லாருக்கு அனல் இல்லாம இருந்தா கூட வந்து வெளியே காத்துல்லா போய்டுன்னு சொல்லுவாங்க
ஆமா அதுதா ஓபன் பண்ணி வைக்கலாம்னா எங்க எங்க பூன சேட்ட இருக்கு உள்ள வந்துச்சுன்னா உள்ள வந்து உச்சா போயிடுருது அந்த பூன
சேரி சேரி அது வேற இருக்கு தான சேரி சேரிங்க
எங்க அப்பா ஆசையா சேரி நா டீ போட்டு தருவே அப்டின்னு உக்காந்துக்காரு
அச்சோ மறந்துட்டீங்க டேடிக்கு வேற எதுன்னா வச்சு குடுக்க வேண்டியதான இல்லனா
ஐயோ முடியலங்க இப்போதா கொஞ்ச நேர வந்து உக்காந்துருக்கிறே எதுக்கு நம்மளே வாய குடுத்து மாட்டிக்கணு அப்டின்னு சைலண்டா உக்காந்துட்டே
சேரி சேரி கண்டிப்பா கரெக்ட்டுதா கொஞ்ச நேரமாச்சு ஒடம்புக்கு வந்து ஓய் வுன்றது நமக்கு அ தேவதான
ஆமா தோழி அதுவு எ பொண்ணு பின்னாடியே சுத்திட்டே இருக்க வேண்டியதா இருக்கு எங்க போறா எங்க வரா அப்டின்ட்டு
கொழந்தைங்கனாலே அப்டிதாங்க கொழந்தைங்க பின்னாடியே சுத்துனாதா நம்ம அப்படியே பாத்துக்கிட்டாலுமே கொழந்தைங்க கீழ விழுறாங்க தேவயில்லாததுல்லா எடுத் து வாயில வச்சுக்கிறாங்க எல்லா சிலுமிஷமு பண்றாங்க நம்ம கொஞ்சோ ஓய்வு எடுக் குனுனு ஒக்காந்துட்டோனா அவங்க கத்துற கத்துக்கு நம்பதா வந்து பயந்து எழுந்திரிச்சு போகிற மாரி இருக்கு
கரெக்டா சொன்னீங்க ஏதாவது எடுத்து வாயில போட்டுக்கிறா என்ன அப்டி வாய தொறந்து காமி அப்டின்னு சொல்லும்போது இல்லையே ஒண்ணுமே இல்லன்னு நாக்கு கீழ வச்சுக்கிற அவ்ளோ உஷாராயிட்டா இப்ப
கண்டிப்பா எல்லா பிள்ளைகளு வந்து உஷாராதா இருப்பாங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சிதுனா அடிப்பீங்க இல்ல திட் டுவீங்கள அவங்களுக் க்க தனியா வெள்ளாண்னு ஜாலியாக இருக்கேணு அதனால அவுங்க வந்து மறைக்க ட்ரை பண்றாங்க
இதேதா எனக்கு இருக்கு பிரச்சனையே என்னடா கொஞ்சது கூட இந்த கண்ணு சீமிட் றது நேரத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு எடுத்து வாயில போட்டுக்குற அவள பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு எனக்கு
கண்டிப்பங்க ஆனா நீங்களா வந்து ரொம்ப கிரேட்ங்க எப்டினா வீட் ட்டு வேலையு செஞ்சுட்டு கொழந்தைங்களு பாத்துட்டு ஃபேமிலியு வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்கல்ல உண்மையிலயே ரொம்ப கிரேட் நானா வந்து எதுவுமே செய்யாமலே எனக்கு கை வலிக்கிது கால் வலிக்கித் து இது வலிக்கிது எனக் கித செஞ்சு குடுங்க அத செஞ்சு குடுங்கன்ட்டு ஒரு அட்டகாசோ பண்றே நீங்கள்லா எல்லாமே மேனேஜ் பண்றீங்க கோவப்படாம இருக்கீங்க உங்க கிட்டல்லா வந்து நறைய கத்துக்கணு அந்த பக்குவமா இருக்கலா தெரிஞ்சுக்கணுன் நெனைக்கிறே ஆனா என்னால முடியில
நீங்க வேற தோழி எனக்கே சம கோவோ வருது பண்ணு எ பொண்ணு பண்ற வேலயில அவ பண்ற சேட்டலே எனக்கே ரொம்ப கோபம் வருது என்ன பண்றதுனே தெரில என்னடா இவ இப்பிடி கடுப்பேத்துறா ஒரு சில டைம்ல இவல சாப்பிட்ற த்து குள்ள உயிரே போற மாதிரி இருக்கு எனக்கு
கண்டிப்பா ஒரு சில நேரத்துல கொழந்தைங்க அப்படிதா பண்ணுவாங்க ரொம்ப
ஐயோ ஒரு சில நேரோல்ல தோழி இது எப்ப பாத்தாலு எ பொண்ணு இ தே மாதிரிதா பண்றா சாப்பிடவே மாட்டேங்கிறா
க்கேற ரொம்ப சேட்ட பண்ற மாரி அது
ஆமா தோழி கரெக்டா சொல்லீங்க எங்க அம்மா சொல்லுவாங்க நீ கொஞ்சோ சேட்டதா ஆனாலு நா சாப்ட்டுருவே அப்டின்னு வாங்க கொஞ்சோ ஊட்டுனா சாப் ட்டுருவே அப்டின்னு ஆனா ஏ பொண்ணு பாத்தீங்கன்னா சாப்பாடே சாப்புட மாட்டேங்கிறா அப்டியே பின்னாடியே சுத்திட்டேருக்க சொல்றா என்ன
அவுங்களுக்கு என்ன புடிக்குன்னு கேளுங்க அதுக்கு தகுந்த மாரி செஞ்சு குடுங்க இல்ல
என்ன தோழி அவ வெறு இந்த பழங்கள் இந்த வாழைப்பழம் அப்புறமா இந்த ஆப்பிள் இந்த பப்பாளி பழோ இந்த மாதிரி உணவு தா சாப் ட்டுறா எந்த மூணு டைம்லையோ அதா கால்ல குடுக்குறே செரி ஒரு சில டைம் மத்தியானோ கூட குடுத் துர்றே மாதுளபழோ இதெல்லா சாப்ட்டா இப்போ இரவுக்கு அதே குடு க்க முடியாதுல்ல தோழி அதுக்கப்புறமா லூஸ் மோஷன் ஆகுது
கண்டிப்பா கண்டிப்பா நைட்ல ஃபுட்டுன்றது குடுத்தாதா கொழந்தைங்களுக்கு வந்து ஆ தெம்பா தூங்க கூட தூங்குவாங்க இல்லன்னா டைம் பாதிலேயே வர எந்திரிச்சு முழிச்சுட்டு உங்களு க்கு வர அது கஷ்டமாருக்கு ஃபுட்ன்றது பழோன்றது வந்து ஆ பழோன்றது வந்து ஒரு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரத்துல வந்து ஜீரணமாயிடு கொழந்தைங்களுக்கு அது பசி தாங்க மாட் டாங்க கொஞ்ச நேரோ கழச்சு அழுவாங்க அவுங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆ எப்டி சொல்றது கொஞ்சோ அப்டி இப்டி பண்ணி நீங்க அப்பப்போ கொஞ்சோ சாப்பாட்டு ஊட்டி விட்டீங்க அப்டினா மட்டு தா கொழந்தைங்க கரெக்டாருப் ப்பாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க ஏ பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பழங்கள்னா நல்லா சாப்புட்றா இன்னா ஸ் சாப்பாடு சொன்னா அப்படியே ஓட்றா ஆனா ஒரு சில டைம் என்னாகுதுன்னா அந்த பழங்கள் கூட சாப்ட்டு டே இருக்குதுனால அவளுக்கு தெகிட்டு போயிருது போலருக்கு என்னடா ஒரே பழமா சாப்ட்டுட்டே இருக்குமே அப்டின்னு ஒரு சில டைம் என்ன பண்றா அது கூட சாப்புட மாட்டேங்கறா இப்போ பப்பாளி பழோ பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே புடிக்கு
ம்
சரி அவளுக்கு புடிக்குமே அப்டின்ட்டு கட் பண்ணி கொடுத்தா ஒரு நாள் சாப்ட்டுச்சுன்னா இன்னொரு நாள் சாப்ட மாட்டங்கிறா
கண்டிப்பா அவங்களுக்கு போர் அடிச்சிருது போல நமக்குமே ஒரு சிலதெல்லா வந்து கண்டியூசா அப்பறோ போர் அடிகுள அதே மாரிதா குழந்தைங்களுக்கும்
ஆமா செரி அப்டித்தான பண்றாங்க சரி நாம எது சாப்டுறோ நாங்க டெய்லி ஒண்ணு ஒண்ணு தான சமக்கிறோ கறி கொழம்பு ஒரு சில டைம்ல மட்டன் கொழம்பு சிக்கன் கொழம்பு மாத்தி மாத்திதான செய்றோ இவ சாப்ட்டா வெறும் இந்த கறி மட்டு சாப்டுறா வெறும் சிக்கன் கொடுங்க வெறு மிட் கொடுங்க சாப்பாட வேண்டா அப்டின்றா இவளுக்கு தொட்டுக்க மட்டுமே கொடுத்துட்டே இருந்தா எப்டி சொல்லுங்க அதுக்கப்பறமா லூஸ் மோஷன் தான ஆகும்
கண்டிப்பா இவங்கன்னு இல்லங்க எல்லா குழந்தைங்களு இப்பல்லா அப்டித்தா இருக்காங்க அப்டின்னா எனக்கு சாப்பாடெலா வேண்டா எனக்கு வந்து முட்ட வேணும் இல்லன்னா கறி வேணு சீச்சி சீச்சி கறி கறி இது மட்டு தா வேணும்றாங்க அங்க
சீ சி சச்சிதா சொல்றா எய பொண்ணு சரி இன்னிக்கு முட்ட கூட நல்லா சாப்டுவா செரி முட்ட சாப்டறாளே அப்டின்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முட்ட வரக்கும் நல்லா அவிச்சு கொடுப்ப அது பிச்சு குடுத்து உச்சா நல்லா சாப்டுவா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கால் இப்ப மத்தியான பாத்தேன்னா நா ஒரு முட்ட அவிச்சு கொடுத்த சாப்டவே மாட்டங்கிறா நாலும் த தட்டயில போட்டு போட்டு எடுத்துட்டு பின்னாடியே சுத்துற அவ என்ன பண்ணுவா அழகா முட்ட பாத்தாலே அந்த ஷேப்புக்கே எடுத்து வாயுல வச்சுப்பா இப்ப பாத்தா அதுவு அவளுக்கு போர் ஆய்டுச்சு போல இருக்கு அது கூட சாப்ட மாட்டங்கிறா
என்னோட கசினோட பாப்பா ஒருத்தவங்க அப்டிதாங்க முட்டனா வந்து அவ வெச் கொடுத்தாலு சாப்டுருவா ஆம்லட் போட்டாலு சாப்டுருவா அன்னிக்கு வந்து ஆம்லெட் போட்டுருந்தா அவ சாப்பாடு வேணாம்னு சொல்லிடவே எய கசின் வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா முட்டய வந்து கொஞ்சோ லேயரா வந்து பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு அதுக்கு நடுவுல சாப்பாடு வச்சு ஊட்டி விட்டாங்க அவனுக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு பாப்பாக்கு என்னன்னு முட்டக்குள்ள இவங்க சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு சாப்ட சப்பாடுவோனா எனக்கு முட்ட மட்டும் ஊட்டுமா அப்டின்னா அவளு வந்து ஒரு ரெண்டு வாய் கொடுத்து பாத்தா அவ என்ன பண்ணிட்டா அப்டின்னா பாப்பா முட்டக்குள்ள சாப்பாடு வக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுங்க தெரிஞ்சு என்ன பண்ணனா முட்டிய வந்து பாதியா பிரிச்சு அதுல இருக்க சாப்பாடு எடுத்து கீழ போட்டுட்டு முட்டய மட்டும் எடுத்து சாப்புட்டாங்க
அயோ நீங்க சொல்றது மாரி எய பொண்ணு நா எப்டி பண்ணேன்னா சாப்பாடு என்ன பண்ணே முட்டல்ல போட்டு கொஞ்ச பேச ஞ்சு முட்டயில நம்ம ஆம்லெட் போடுவோம்ல்ல அது மாதிரி உப்பு எல்லா போட்டுட்டு பெப்பர் எல்லா போட்டுட்டு என்ன பண்ண அ நம்ம எப்ப எனக்கு கொஞ்சம்் ஒரு ஆம்லெட் போட்ட மாரி ரவுண்டா போட்டு பீஸ் பீஸா கட் பண்ணி கொடுத்த இந்த பீஸா கட் பண்ற மாதிரி
ஆமாமா
செரி ஒரு நாள் சாப்ட்டுட்டா ரெண்டாவது நாள் என்ன பண்ணிட்டா அதுல இருந்து அந்த நா மசஜீ தா போட்ட அதுல சாப்பாடு ஏன்னா அவனுளுக்கு முட்டயோ சாப்பாடு அவ்வளோ வித்தியாச தெரியக் கூடாதுன்னு ஆனா அதுல கூட அந்த சாப்பாடு அந்த ஒரு பருக்கயா எடுத்து எடுத்து கீழ போடுறா
அந்த அளவுக்கு இப்ப எல்லா கொழந்தைங்க உஷாரா இருக்காங்கங்க உண்மையாலே ரொம்ப உஷாரா இரு க்காங்கங்க அதுக்கப்புற அந்த பாப்பா என்ன பண்ணா அப்டின்னா எனக்கு ஆம்லெட் மட்டு குடு நீ ஆம்லெட்ல சாப்பாடு வைக்கிற எனக்கு வேண்டா அப்டின் சொல்லிட்டு ஆம்லேட்ட மட்டு டு ரோல் மாரி பண்ணிட்டு அது ஒரு நிமிஷ த்துக்குள்ள சாப்ட்டுட்டு நா சாப்ட்ட எனக்கு இதுவே போது அப்டினு போயிட்டாங்க இப்போ இருக்க பிள்ளைங்களலா சாப்ட வைக்கிறதுதா பெரிய சாதனையா இருக்
ஐயோ எனக்கு அதுதா கஷ்டமா இருக் எங்காவது கொழந்தைங்க சாப்ட்டுச்சுங்கன்னா நா ஒடனே ஐயோ கொழந்தை நல்லா சாப்டுது ஐயோ கண்ணுப்படக் கூடாது ஒடனே நம்ம ஒரு டைம்ல இப்ப சாப்பிடுது அப்டினு நினைச்சுக்கோங்களே பரவால்லப்பா எ பொண்ணு சாப்ட் ச்சு அப்டி சொன்னாலே மறுநாளே சாப்ட மாட்டேங்கிறா
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு இருக்குதா
பட்டுருது அவளுக்கு என்ன பண்றதுனே தெரில
அப்போ அப்போ நீங்க என்ன பண்ணணு அப்படினா ஒரு ஒரு நாளு அவங்களுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு வகையா நீங்க செஞ்சு கொடுக்கணு எங்களுக்கு எல்லாருக்குமே வெக்கற மாரி டெய்லி சாம்பாரோ கறியாவோலா செஞ்சு கொடுக்குறாதீங்க ஒரு நாள் முட்ட செஞ்சு குடுங்க ஒரு நாள் சிக்கன் செஞ்சு குடுங்க ஒரு நாள் மட்டன் செஞ்சு குடுங்க அந்த மாரி ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு வகையா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கொழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட முயற்சி பண்ணுவாங்க
ஆமா அது அப்படிதா இருந்துச்சு எ கொழந்த இதே மாரி ரொட்டேஷன்ல தா குடுத்துட்டு இருந்த இப்ப மூணு வேல சாப்புணுனா மூணு வேலையு வித்தியாச வித்தியாசமா கேக்குது ஐயோ போடி உனுக்கு செய்றதுக்கே எனக் க்கு அவ்ளதா உனக்கு சாப்பிட வைக்கிறதுகே எனக் முடியலடி அம்மா அப்டினு ஆயிடுது எனக்கு
கண்டிப்பாங்க ஆனா மூணு வேலையன்னா கஷ்ட தா ஒரு வேலைனா பரவால முயற்சி பண்ணலால்லா ஐயோ
அதுக்கு மேல முட்ட ஊத்தி ஊக்க லைட்டா அந்த பெப்பர் தூவி இந்த பாக்கறதுக்கு அழகா இருக்கு அப்டின் டு நா என்ன பண்ண சும்மா கொஞ்ச மாவு போட்டு லைட்டா மெல்லிசாதா ஊத்துவ முட்ட கொஞ்ச திக் க்கா இருக்கட்டு அது சாப்பிடட்டு அப்டினு பாத்தா ஒரு ரெண்டு நாள் சாப்டுச்சுன்னா மூணாவது நாள் சாப்ட மாட்டேங்குது யோ இவளுக்கு என் இவளுக்கு புதுசு புதுசா யோசிச்சு யோசிச்சே எனக்கு தல வெடிச்சு போயிருது
ஐயோ கடவுளே நீங்க என்ன பண்ணீங்கன்னா நெறைய யூடிப் சேனல்ஸ் பாருங்க எப் ப அதுல என்னென்னன சமைக்கிறாங்க கன் நீங்க பாத்துட்டு அதுக்கு தகுந்தா மாரி கொழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க
ஆமா தோழி நீங்க சொன்ன மாதிரி இதுதா பண்ணணு இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷனு இல்ல இந்த யூடிப்ல தா போய் ஆகணு இப்போ
கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு வந்து செய்யற மாரி வித்தியாசமாலா அதுல குடுப்பாங்க பொம்ம வரையிற மாரி அதுக்குள்ள பொம்ம வைக்கிற மாரி அந்த மாரி முயற்சி பண்ணி பாத்து நீங்க செஞ்சு குடுங்க கொழந்தைங்க கண்டிப்பா சாப்டுவாங்க
ஆமா தோழி நீங்க சொன்ன மாதிரி நா ட்ரை பண்ற தோழி உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி
கண்டிப்பா நன்றி
நன்றி வணக்கம்